ஹலோ ஆ வணக்கங்க ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க
ம் அம்மா எப்டி இருக்கறாங்க
ம் நல்லா இருக்காங்க பூவாங்க இப்போடுப்புறம் பூவ எடுத்துடு போய் திருவிழாக்கு கோசோ குடுத்தே கட்டுறதுக்கு குடுத்துட்டு நாளைக்கி நாளான் அன்னைக்கி
ஓ செவ்வாய் புதனா சேரி சேரி சேரி ரெண்டு நாள் தா கொண்டாடுவீங்களா
ஆ அங்க ரெண்டு நாள் தா அது மூணு வருஷத்துக்கு ஒரு முற தா செய்யுறாங்க அந்த
ஓ என்ன அம்மனு
மாரியம்மன் ஊர் மாரியம்மன் ஆமா அந்த ஊர் இல்ல மூணு வருஷயத்துக்கு ஒரு முறதா கொண்டாடுறாங்க
ஆ ஹா
அது அது கும்பகோஷம் முடிஞ்சு க்கு கோவில் கட்டி ருந்தாங்க அத முடிஞ்சு கும்பகோஷம் முடிஞ் ச்சி இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க
அப்டிங்களா சேரி சேரி சேரி சரி சரி நல்லாதா இருக்கு திருவிழா அம்மன் வரா அம்மன் பேரு முத்துமாரியம்மனா மாரியம்மனா
மாரியம்மன்
மாரியம்மன் தான சேரி சேரி சேரி சேரி இங்க நேத்து அமாவாச பூஜ வந்து காளிக்கு செய்வாங்க எங்க ஊர்ல காளி கோயில இருக்கு எங்க ஊர்ல காளி கோயிலு இருக்கு முத் முத்து மாரியாக்கு கங்க மாரியம்மன்னு இருக்கு பெருமாள் கோயில் இருக்கு விநாயகர் கோயில் இருக்கு அஞ்சு கோயிலுக்கு சுத்தி ஊர சுத்தி அப்போ வந்து நேத்து வந்து அம்மாஸ் பூஜேல வந்து நேத்து ஒரு இது செஞ்சிருந்தாங்க பாருங்க அப்பா அந்த திருநங்க எல்லாஸ் சேந்து செய்வாங்க அது கோயிலே அவுங்க தா கட்டினது எல்லாமே சேந்து ந்து நேத்து ஒரு பூஜ பண்ணினாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெல்லோ க்ளாக் வர போயிடுச்சு அது லெவன்லோ க்ளாக் மேல ஸ்டார்ட் பண்ணி டுவெல்லோ க்ளாக் மேல ஆயிடுச்சு ஆ நல்ல பூஜ அ இந்த அன்னதானோ எல்லா நல்லா பண்றாங்க விமர்சையா பண்றாங்க நல்லாவே செய்றாங்க
ம்
இன்னொன்று ஒன்று அந்த செல ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோ சின்ன செலதா வச்சுட்டு ஒரு ஓலகுடி செல தா ஸ்டார்ட் பண்ணாங்க அது
அ
இன்னைக்கி பாருங்க அதோட நெல இன்னைக்கி அவ்ளோ அழகா வளந்து அழகா பில்டு பண்ணி பெருசா கட்டி கோயில் கட்டி அதுக்குள்ள செலய வ இன்னு பெருசா பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க ஒரு பத்து அடில வச்சிருக்காங்க பாருங்க இன்னா அழகாருக்கு பாக்கறதுக்கே அவ்ளோ சூப்பராருக்கு ம் நேத்து அந்த செலைய பாத்துட்டு அப்டி பிரமிச்சு போயிட்டே அவ்ளோ அழகாஞ்ச்சி பாக்றதுக்கு பாத்துட்டேருந்தே பாரு அது அவ்ளோ அழகா இருந்துது ம்
எங்க ஊர்ல மாரியம்மன் மட்டதா இருக்கு பாரத கோயில்ர்க்கு அப்பறோ இந்த கூத்தாண்ட பெருமாள் ருக்காரு முனிஸ்வர
ஆ முனீஸ்வரன்களா சேரி சேரி சேரி ஆ ஆ அ
அ வீட்டுக்கு வர வழில ஏரிக்கர வழில சிவன் கோயில் அ இப்பதா சின்னதா கட்டிருக்காங்க சிவன் கோயில் பிரதோஷத்துக்கு இது பண்றாங்கலா அங்க கால பைரவரு இருக் கு துர்கையம்மன் அ பெருமாள் முருகரு எல்லா இருக்காங்க எலா சின்ன சின்னதா வச் ச்சிருக்காங்க
எங்கூர்ல பாரத கோயில்ல வந்து இந்த சாமிதா இல்ல ரௌத்திரி அம்மன் அது வந்து ஒரு கோவிலிருக்கு ரௌதிரி அம்மன்து அவுங்களது ஒரு கோயிலருக்கு அவுங்க என்னன்ன பொ துன்பங்கள் பட்டாங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அன்ரத செலையா வடிச்சிருக்காங்க அப்டி சின்ன வயசுலருந்து அப்டியே உள்ள போய்ட்டு அப்டி அம்மனா ஒக்காந்தாங்க அது பாக்கறதுக்கு அவ்ளவு சூப்பராருக்கு புத்துமாரியம்மன் கோயிலிருக்கு அங்க உள்ளவே முருகர் செல நூறு அடில வச்சிருக்காங்க நூறு அடி நூறு அடில பெரிய செலது முருகர்து ஆக்சுவல் ஃபஸ்ட் ஃபஸ்டு முருகர் கோயில்ந்து சின்ன சாதா இருந்தது அது இதே மாதிரிதா அதும் ஒரு சின்னசா உருவானது ஒரே ஒரு சின்ன ஷாட் பீரியட்ல ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்கப்பா அங்க அதேதா செய்வாங்க அந்த கூத்தாண்டவரதா படுக்க வச்சுட்டு அது ஒரு பூஜ செய்வாங்க படுக் க்க வச்சு செய்வாங்க அவ்ளோ சூப்பராருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடில செய்வாங்கனு வச்சுக்கோங்க நல்ல விமர்சையாருக் குபா அ மத்ததியானோ சாப்பாடு காலைல டிஃபன் எல்லாமே அங்கதா செய்வாங்க சாப்பாடு போடுவாங்க அவ்ளோ அழகா பூஜ நடக்கு முருகர்து நடக்கு விநாயகரு பிரம்மரு ஆ இப்போ வந்து வாராகி அம்மன கொண்டு வந்து ர்க்காங்க வார ஆமா வாரகி அம்ம வாரகி அம்மன் கொண்டு வந்திருக்காங்க சனீஸ்வர பகவானுஇங்க மட்டுதாங்கிறாரு இந்த ஊர்ல அந்த ஊர்ல ஒன்டியு ம் இங்க இந்த ஊர்ல வந்து சனி பகவானு ஒரு கோயிலேருக்கு அங்க போயிட்டு வந்து வேண்டிட்டு வெளக்கேத்திருவொ ஒரு ராசிக்கு ஏத்த மாரி இப்போ நா மேஷ ராசினு வச்சுக்கோங்ளே மேஷ ராசிக்கு ஏத்த மாரி வெளக்கு சொல்றாங்க அங்க எத்தன வெளக்கு போட்ணு ஒங்க நட்சத்திரொ கேப்பாங்க மேஷ ராசி பரணி நட்சத்திரன்றவங்களுக்கெல்லா வந்து ம் அதுக் கேத்த மாரி வெளக்கேத்துவாங்கோ இப்ப நீங்க ரிஷ் ப ராசி சிம்மலக்கணனா அதுக்கேத்த மாரி அப்பா பயங்கரமாருக்குப்பாங்கல்லா கூட நல்லா பண்றாங்க செமையா பண்றாங்க முனிஷ்வர இங் இங்கு வானியம்பாடிக்கிட்டேருக்குது இருக்கு பாரத ஒரு முனீஸ்வரு க கருப்பரு கருப்பர் சாமியு இருக்காரு முனிஷ்வரர் இருக்கிறாரு அ அய்யனார் இருக்கறாரு மூணுக்கே தனித்தனியா வச்சிர்க்காங்க முனிஷ்வர் தனியா அய்யனார் தனியா இங்க கருப்பர் தனியா மூணு கோயில் தனியாச்சுருக்காங்க அங்க ஞாயித்துக்கெழம கும்புடறவங்க கும்புலா அங்க வெட்டி ஆடு வெட்டுறவங்க வெட்டுறாங்க கோழி வி அறுக்கிறவங்க அறுக்கறாங்க செய்றவங்க செய்றாங்க அங்க இந்த பக்கம் உள்ள வந்து விநாயகரு முத்துமாரியாம்ம புத்து உள்ள கட் டிட்டு இருக்கு புத்து இருக்கு இத சுத்தி வந்து ஃபுல்லா வச்சிருக்காங்கப்ப ஆஞ்சுநேயர் வச்சிருக்காங்க அண்ணாமலையார் வச்சிருக்காங்க ஆ யார விட்டுட்டா ஆஞ்சுனோயர் அண்ணாமலை துர்கா அம்மன் வச்சிருக்காங்க அப்றம் வந்து
ஆஞ்சுனேயர் தோப்புக்குள்ள ஒரு கோயில்ல இருக்குதுங்களா அதுங்களா நா கூட வந்துருக்கே ஆ அங்க வந்திருக்கே அ ஆ ஒரு டைம் போயிருக்கே
ம் தோப்புக்குள்ளதா அது ராமாயணம் தோப்புண்ணுவாங்க
அ
அந்த தோப்புக்குள்ள தா ஆ ஆறு தண்ணி கூட ஆத்து ஆத்து தண்ணி கூட அங்கே போவு தண்ணி கொடுபோவு மழை காலத்துல எல்லா செம தண்ணி போவு பா அங்க
ம்
அங்க கொஞ்சோ ஆபத்தான ஏரியாதா நெறைய வாட்டரு போவு தண்ணியலா நல்லா தாராளமா போவு
ஆ
சூப்பரா இருக்கு ம் இன்னதா இருக்கிற வந் இந்த ஆன்மீகமா பேசுறதே ஒரு மாரி சிலுக்குது பார்
சாமினாவே ஒரு இதுதா அவங்க ஜா அதுதா சொல்றே அவ்ளோ சூப்பரா இருக்குதுப்பா
பண்ணம்போதுதா அது கரகம் பழிக்கும்போதுதா அப்டியே நம்ம
அம்மா உடம்பு சிலுக்குது இப்பதா எங்களுக்கு குடு திருவிழா முஞ்சிச்சுனு சொன்ன இல்லைங்க போன வாரோ முஞ்சுச்சுனுடு போன வார இன் நேரத் கி வாங்கி ‌ குழிச்சத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோ இப்ப இன்னைக்கு எல்லா வீடு எல்லா ரெடி ஆய இருந்தது நாளைக்கு செவ்வாகெழம போன வாரோ செவ்வாய்கெழம எங்களுக்கு திருவிழா செவ்வா புதன் வியாழன் வெள்ளிகெழம வரையு போச்சு பா அந்த திருவிழா நல்லா பயங்கரமா அப்றோ சனி ஞாயர் தா கொஞ்சோ அடங்குனாங்க நாலு நாள் செம்ம திருவிழா செம்ம டான்ஸ் ஏ கேக்றீங்க
ம் ம் பஞ்சமி வியழைக்கிழம வரைக்கு இருக்கு மஞ்சள் நீர் ஆட்டு வரைக்கு இருக்கு ஆன ரெண் என்னால் தா பாக்க முடியு நாங்க ஏ கோளம்பி வந்டுவோ அ எ கிலழு அம்மா வீட்டு கிட்டன்றதுனால ஊர்ல அவ்ளோ பழக்கமே இல்லையா அது திரு திருவிழா இருக்கும்போது பாக்க இருந்தாதா அது நல்லாவே ஜாலியா இருக்கு இல்லையா ரொம்ப ஆ நம் பாட்டுக்கு கோயிலுக்கு போனோமா தேங்கா ஒடச்சோமா வுட்டுக்கு வந்து சாப்பு சபுட்டமா அவ அப்டிதா இருக்கு
ம்
ஆ
ஒரு சில எடத்தில பயங்கரமா செய்றாங்கப்பா ஆடு வெட்டுறாங்க அவுங்க சொந்தக்கார எல்லா கூப்பிறாங்க அவ்ளோ விமர்சையா இருக்காங்க டிரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க
ம் அத தங்கச்சி இதானதுனால அம்மா செய்ல ஆ வெறு கூல கூலு மட்டு ஊத்திட்டு இன்னு நம்மள வரைக்கு பண்ணிக்கலா
இல்ல ஓன் இயர் ஆவலங்களா இன்னு
இல்ல ஆயிடுச்சு ஆனா எங்களுக்கு வந்து இப்பதா ரொம்ப அப்போ அவ இருக்கு போது திருவிழா நடந்தது இப்போ எனக்கு இல்லாத இருக்கு போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வேணா யாரையு கூப்பில்ல ம் பேங்களூர் தங்கச்சிக்கு மட்டு வர சொல்லி இருக்கு ஆ ஆ இந்தாங்க
சின்ன தங்கச்சி வந்து பெங்களூரில இருக்கிறாங்களா
இல்ல ரேவத்தி இங்க நாத்தரமல்லிக்கிட்ட இருக்கா அவதா கடைசி ஆ ஆ அவளுக்கு முன்னாடி இருந்த தங்கச்சி தா அது
ஆ ஹ ஹ செரி கஷ்டமாதா இருக்கு நம்மளுக்கு எவ்ளோ கஷ்டனா பெத்தவங்களுக்கு எப்டி இருக்கு பாருங்க நம்ம சொல்லடுறோம்லமா அவங்கதா அவங் வலியு வலியு வேதனையு அவங்கவங்கப்பட்டாதா தெரியுன்ற மாதிரி அந்த மாரி கொஞ்ச நேரல எடுக்கிற முடிவு ஒன்ன ப்லபா இப்ப பாத்துட்டு ஒடம்பு அதிருந்துச்சு ஒரு அரைமணி நேரத்துக்கு ஒருமுறை அரை மணி நேரத் துல ஒரு அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பாத்த பாருங்க குடியாத்துல
ஆ
அந்தனே இருக்கிறார் ஒருத்தர் புத்தி சுவதீன இல்லையா அது என்னன்னு தெரியல திடீனு ஆ லாரி கீழ படுத்துக்குனரு
அய்யையோ
ஓட்டினே வராங்க லாரி முதுகு மேல ஏறி எறங்கிடுச்சு
ச்சோ
அவ்ளோத ஆவுட் நசங்கிட்டாங்க அப்டியே எல்லாரு ஷாக் ஆயிட்டுன் நி
ம் திடீர்னு அவருக்கு என்னது வேண்மென்ட்டு தா பண்ணிருப்பாரு
பாடுத்துட்டு பற ஆமா தெரியுது எப்ப
படுக்கறதா இருந்தா அது வேண்முட்டு படுக்கிறதுதா இருக்கு
க இல்ல தெரியாமயிடிச்சுட்டு இருந்தா கூட அவ ஷாக் ஆயி இருப்போ மேலேடிச்சுட்டு இருந்தா கூட அமைதியா போயி படுத்துக்குனாறு கீழே
ம்
அப்டியே அந்த சி சி கேமரால விழுந்திருக்குது அ ஒடம்பே பதிரிச்சு போங்க எப்டிங்க அவ்ளவு மனசு தானு சூசைட் பண்ணிக்கிறமா அதை நெனச்சவே பதருது எனக்
ஓ
கிறாங்கன்னு எனக்கு புரியல எவ்ளோ கஷ்டோ இருக்கட்டுங்க ம் தைரியமா இருக்கணு மனசு தைரியமா இருக்கணு எப்ப டிடோ ஆண்டவரு வந்து பலிவ படி அளக்குவாரு சாப்பாடு க்க துணிக்கு வந்து எப்டின்னா அளப் பாங்க அதுதான ஒரு அத்தியாவசியமான வாழ்க்கை தா வாழணு இல்லையா எப்டியோ சுனாமியில அடிச்சுனு போனுச்சு பாத்துங்களா சுனாமியில அடிச்சுனு போன எவ்ளோ பேர் பணக்காரங்கள்ல்லா கூட வாழ்க்கைய ஒரு பொருளாதாரத்தே இழந்துட்டு தனியே நிண்டாங்க அவங்கல்லா அப்டிப்பட்டவங்கல்லா மீண்டு வந்தாங்க கொரோனா எடுத்துக்குங்க அது மாரி எல்லா மீண்டு வந்தாங்க அதெல்லா ஒன்ன இல்லங்க கடவுளோட இதுதா எல்லாமே ஒரு எச்சரிக்கை பண்றது தா அதுலயு நம்ம மீறி வாழ்றதா வாழ்க்கை
ம்ஹூ
ஐயோ போங்க என்னவோ போங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஒரே அஞ்சு நிம்ஷ்த்துல் நட்ந்துச்சுங்க யார்மே எதுர்பாக்ல எல்லா அவுரதா பாத்துட்ருக்காரு திடீனு இப்புடி எப்புடி பாக்குறாரு அந்த லாரிய பாத்தன டம்முனு பட்த் பார உள்ள ஐயோப்பா ரே அஞ்சு நிம்ஷ அப்புடே ஏறி எறக் ஷி அந்த டயர்
அந்த நிம்ஷ அந் அவ்ரு எப்டி நெனச்சிருப்பாருக வெவ்
அததா சொல்லுங்க அப்டி படுக்குணு நெனச்சிருப்பாங்க அப்புடிதா சாவுனுன் எப்டி முடிவு எட்த்திருப்பாரு பாருங்க அவுர்
அ
அ ச்ச ரொம்ப மன்சு வெற்த்து போயிட்டு வந்தாறோ அது என்ன நெலம ஆண்டவருக்குதா தெரி என்னவோ அவுங்கவுங் உயிர மாச்சிக்கற்துக்கு அவுங்களுக்கே எந்த த இதுவு இல்ல ஆனா அதுயோ மேரி செய்றாங் பாருங்க ரொம்ப வருத்தமான ஒரு விஷ்யோ
அஹ டைம் முடிஞ்சிது அத நன்றி அத்த